ஆ சொல்லுங்கங்க ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டங்க தோழி அ ஒரு முறை நீங்க அது சாப்பிட்டு அந்த ருசி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புற மறுபடியு மறு படியு நீங்க அதே சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க
ஆ
ம் அது பழக்கப்படுத்தணு பழக்கப்படுத்தினா அவுங்களுக்கு இது அதே மாரி உங்க சைடு மீன் கிடைச்சிச்சுன்னா அது சாப்பிடுங்க இன்னு இறா
ஆ ஒரு சத்து இருக்கு மீன் வந்து கேரளாலனா பத் த்தீங்கன்னா அப்படியே பலப்பலன்னு இருப்பாங்க தேங்கானையு மீனுந்தா அவுங்களோட சாப்பாடே ஃபுல்லாவே அதாவது நான் இப்ப நானு நெனப்பே என்னன்னா ஜிம்முக்கு போனு அப்புற வந்து இந்த மாரி ஆ ஹெல்த்தியான ஃபுட்னா எடுத்துக்கணு அது
ம்
அது கன் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அ அப்படியே வந்து ஆ சாப்பிணு தா தோணுது
நாமளு அப்படிதா தோழி நம்மளு ஆ ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக் க்கு வேலை செய்யறதுனால நம்ம ஜிம்முக்கு அந்த மாரி போக வேண்டிய அவசியோ இல்ல
ஆமா ஆமா
ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இருக்கு ஆனா போனுன் தா நினைப்பே ஆனா வேலை அந்த மாரி னால நம்ம போ எதுக்கு போணு இங்கேயே வேலை கரெக்டா இருக்கு இதே செஞ்சா நமக்கு உடம்பு கரெக்ட் டா சரியா போயிடு அப்டின்ற ஒரு சில நேரத்துல இது பண்ணுவோ ஆனா அந்த அளவுக்கு சாப்பாடு இங்க த்தா இருக்கிறனால உடம்பு நமக்கு இதே வராது ஒரு மாரி தெம்பாயிட்டே போவோ
ஹாமா ஆமா
ம் அதே மாரி அதுலயே பாத்தீங்கன்னா மீன் வகைகள்லே இந்த இறா அதெல்லா நல்லா இருக்கு
ஆமா சூப்பரா இருக்கும் இந்த இப்ப ம் இல்லங்க அந்த இது வருதுல தம்பி இந்த ஒரு இந்த வாழ் வழ நெல்லு நெல்லு நெல்லுன்ட்டு அது பேர் என்னது ஆ தோல் மாரியே இருக்குமே
ஆ ஆமா ஆமா மேம் சொல்லுங்க சொல்லுங்க தெரியு அந்த இது சொல்றீங்களா கடம்பமா கடம்ப கடம்பா அதேதா அதேதா கடம்பதா ம் ம்
அது வந்து சொல்றாங்க அத ரவுண்ட் ரவுண்டா வெட்டி சமைச்சா நல்லா இருக்குன்ட்டு நா இன்னு டேஸ்ட் பண்ணது இல்ல நறைய யூடியூப்ஸ்லனா பாப்பே
இல்ல அது நாங்க சாப்ட்டது இல்ல அது சென்னை பக்கம் பண்றாங்க நா இது வரைக்கு அது சாப்ட்டது இல்ல
அதாவது இந்த வாவல் மீன்னு இந்த சில மீன்லா அந்தாது சிட்டிக்குள்ள என்ன பிரச்சனைனா அந்த கொளத்து மீனு அதெல்லா கொண்டு வருவாங்க ஆனா அது அந்த அளவுக் கு நல்லா இருக்காது இந்த கடல் மீன் தா நல்லாருக்குமே
ஆ புரியுது புரியுதுங்க
இல்லாட்டி அது மண் ஸ்மெல் அடிக்கு அது ஒரு மாரி அது சில பேருக்கு புடிக்கு சில பேருக்கு வந்து புடிக்காது
ம் புரியது புரியுது இப்ப வந்து அதே மாரி நம்ப பக் க்கம் பாத்தீங்கனா இந்த மீன் வகைகள் கொஞ்ச கம்மி தா கடைக்கிறது நண்டு அதெல்லா கடைக்காது நண்டு கடைக்காது
ம் ம் நானு தம்பி நா நண்டே சாப்பிட மாட் ட்டே நீங்க சாப்டுவீங்ளா
ரொம்ப புடிக்கு நம்மளுக்கு நண்டுதா ரொம்ப பிடிக்கும்
இல்ல எனக்கு ஃபஸ்ட்டு புடிக்காது அதுக்கப்பற வந்து எனக்கு எப் ப்ப ஒரு கல்யாண ஆகற வரைக்கு எனக்கு இருவத்தோரு வர்ஷமா எனக்கு நண்டே நா சாப்ட்டதில்ல அதுக்கப்பற வந்து அ என்னோட ஹஸ்பண்ட் வீட் ட்லதா வந்து நண்டு இங்க வந்தோன தா வந்து எல்லா நண்டுனா சமைச்சு சாப்ட்டுட்ருந்தாங்க இது எப்டி சாப் பிட்றீங்க ஐயயோ அப்டின்ட்டு அப்டியே எனக்கு வாமிட் வாமிட்டா வரு அ அப்டியேவு இவ்ங்க வந்து அதுக்கப்பறந்தா சொன்னாங்க எ ஹஸ்பண்ட் இல்ல நீங்க சாப்ட்டு பாரு நல்லா இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஒரு நாள் அதுக்குள்ள உள்ளத எடுத்து குடுத்தாங்க அதுல டேஸ் ஸ்ட்டு ஒட்டிக்குச்சு அதுல வந்து ஆமா மீனு ஃபிஷ் மாரியே இருக்கே மீனே தா இது அப் ப்டி ஆனா இது நீ எடுத்து சாப்ட்டா நல்லா இருக்கு மசாலாவு நல்லா இருக்கு அப்டின்னாங்க ஆ அதுக்கப்றோ நண்டுதா நண்டு மீனு ரொம்ப புடிக்கு ம் அப்டியே வந்து
புரியல எனக்கு தோழி
அப்டின் நண்டு மீனு அந்த மாரிதா சாப்புடுவோமே இறால் என்னைக்காச்சு இறால் சூடு நண்டு சூடு மீன் நல்லது மீன் வந்து சாப்பிட்லா அதுலயுமே வந்து மீன்லே சில இது வந்து இந்த பிரெக்னன்சிலனா வந் ந்து சுறா மீன்னா சாப்புட கூடாது சொல்லுவாங்க
ஆ
ம் அந்த மாரினா இருக்கு ம்
பக்கமு கொஞ்ச இது கடைக்கிறது கொறைவு தா நம்ம பக்கோ அந்த மீன் வகை கள் அந்த மாரி கெடைக்கிறது கொஞ்ச கம்மி என்னானா கொஞ்ச தூரமா போயி சாப்பிட்ற மாரி இருக்கு அதெல்லா அதனால ஒரு பிரச்சனைய தவிர்த்து மித்தபடிலா ஒன்னு பிரச்சன இல்ல
அது இந்த வேளாங்கண்ணி கன்னியாகுமரி அ அப்பற வந் து ம் அ நெறையா இந்த மாரி ஃபிஷ் இருக்கிற எடங்கள்ல நல்லாருக்கு
ம் நீங்க அந்த மாரிலா சுற்றுலா போயிருக்குறீங்களா தோழி நீங்க அந்த மாரி எடங்களுக்கு சுற்றுலா போற ம் ம்
நாங்க நெறையா சுற்றுலானா போவோ போயிட்டு அங்க என்ன ஃபேமஸோ அத வாங்கி சா சாப்டுவோம் சோ எ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கல எப்பயாச்சு வருவாங்களா சோ வந்து அந்த டைம்ல நாங்க கண்டிப்பா வெளியே போயிருவோ அந்த மாரி இருக்கும் உம் உம் அங்கப்ப ஆமா அங்கப்ப ஏதாச்சு ஃபுட்டு ஃபுட்டு தா எந்த இதுல ஃபுட் நல்லா இருக்கும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் பீல்டும் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சோ வந்து அவுங்க எல்லா ஃபுட்டு தெரியும் சோ வந்து என்ன ஃபுட் நல்லா இருக்கும் இங்க இந்து நல்லா இருக்கும் அப்டி சொல்லிட்டு அதெல்லாம் போய் சாப்டுட் இருப்போம் உம்
புரியுது தோழி ந்து அது கண்டிப்பா
ஆமா
அத தவிர்த்து வேற என்ன பொழுதுபோக்கு அந்த மாரி என்ன பண்ணுவீங்க
யார் பொழுதுபோக்கு வார நாட்கள் எங்க கொழந்தைகளை பாத்து கொள்ளவே எனக்கு நேரம் கரெக்டா ஆகும்
ஓ கரேக்டு கரேக்ட்
ஆ ஆமா அப்றோம் மேக்கப் பண்ணுவே மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் சோ வந்து மேகப் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிப்பே அது நம்மளுக்கு எப்பயாச்சுதான இருக்கும் சோ வந்து போயிட்டு வந்துருவே நேத்து எனக்கு ஒரு மேக்கப் போயிட்டு வந்தே ஆ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்க அ ரிலேஷ் ன்னா அவுங்களோட வீட்ல வந்து கல்யாணோம் அங்க போயிட்டு இரு க்கும் போது நேத்து வந்து நைட்டு நான் வந்து ஸ்டே பண்ற மாரி ஆயிடுச்சு ஏன்னா நைட்டு நிச்சயதார்த்த த்தோ அடுத்த நாள் கல்யாணோம் நிச்சயதரத்துக்கு மேக்கப் பண்ணிட்டே அடுத்த நாளுக்கு வந்து ஸ்டே பண்ணும்ன்னோனே அவுங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அ ஒரு ஊருக்கு கொடுக்கா என்னமோ சொன்னாங்க விராலி மலை பக்கம் அங்க போயிட்டு அ அங்க போயிட்டு மூணு மணி இருக் நைட்டு வெக்கல்லா தாங்க முடிய எனக்கு ஏசி இல்லாம ‌என்னால இருக்கவே முடியாது அது ஒரு மாரி இருக்குமா எனக்கு அங்க போயிட்டு வெக்க தாங்க முடியல அப்போ மூணு மணிக்கு எந்திச்சு இந்த பம்பு செட் இருக்குல அதுல மோட்ரு போட்டு குளிச்சோ பயங்கரமான ஃபீல்லு எனக்கு அது வந்து வித்தியாசமா இருந்துச்சி இந்த மாரிலா சிட்டிக்குள்ள கெடைக் கெடைக்காதே அப்டின்ட்டு
ஆமா ஆமா என்ன அது வந்து கிராம ஒரு இது கிராம வாழ்க்கையே ஒரு புது விதமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இரு இருக்கிறவங்களுக்கு வந்து அங்க இருக்க முடியாது அங்க இருக்கிறவங்களால இங்க இரு
இங்க இருக்க முடியாது அதுதா அதுதா
அது பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான சாயிந்திரோம் ஆனாலே நம்ம கூட பாத் பாத்தீங்கன்னா ஒரு காலையில நாலு மணில இருந்தே வேல ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சிடுச்சுன்னா பாலு கறக்குறது மாட்டு கவனிக்கிறது இந்த மாரி வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சு இதாயிடு நண்பர்களோட தேநீர் கடையில ஒக்கான்னு கொஞ்ச நேரோம் பொழுதுபோக்கு பண்ணின்டு இருப்போ அவுங்களோட பேசி இது பண்ணிட்டு அந்த மாரி வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பண்ணின்னு அந்த மாரி இருப்போம் அதுக்கப்புறோம் பாத்தீங்கன்னா திரும்பவும் வேல ஆரம்பிச்சிடும் சாப்டுட்டு, குளிச்சுட் இது இந்த மாரி வேலல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் போயிட்டு வேலையும் ஆரம்பிச் சொன்னா ஆறு மணி வரயு மதிய சாப்பாடு திரும்பியு ஆறு மணி வரையு வேல அப்டியே இழுத்ருவோ
இழுத்துருச்சுன்னா திரும்பியு மாட்ட கவனிக்கிறது அத பண்றதுன்னு எல்லா முடிச்சிட்டு திரும்பி தேநீர் கடையில எல்லா நண்பர்களோட வந்து ஒக்காந்துட்டு பேசிட்டு என்னாபா ஏது எல்லா பண்ணிட்டு அதுக்கப்றோ திரும்பி வீட்ட விட் போம்போது ஒரு சில பேர் போவோ இல்லனா கொஞ்ச நேர அங்யே ஒக்காந்துருப்போ ஒரு எட்டு மணி வரையு ஒக்காந்துருப்போ ஒக்காந்து நீ நெலத்த பாத்துட்டே போன நோண்டிட்டு நண்பர்களோட பேசின்னு அந்த மாரி பண்ணிட்ருப்போ
எட்டு மணி ஆவே போயி் சாப்ட்டு திரும்பி தூங்க வர வேலயா ஆரம்பிச்சிருவோ
அதா அதா
மத்த நாள் வேல இருக்கிறதுனால அதனால அது ஒரு அமை தியான ஒரு இது சுத்தியு வந்து பாத்தீங்கன்னா கிராம வயல்வெளி அந்த மாரி இருக்கறனால அமைதியா இருக்கு எந்த ஒரு தொந்தரவு இருக்காது இந்த மாரி ஒரு சூழ்நெல அந்த மாரி ஒரு இருக்கறதுனால அ பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி வரையு ஓடிக்கிட்டே இருக்ற மாரி திரும்பியு அடுத்த நாள் காலைல திரும்ப ஆரம்பிச்சி ஓடி டே இருக்ற மாரி
ஆமா முன்ன அது நம்ம கொழந்தையா இருக்கும் போது எதுமே தெரியாதே இப்ப வளந்ததுக்கு அப்றோ இந்த வேலைகள்னா பாக்றனால சோ அந்த மாரிதா இருக்கு ம் அது எப்ப விடியிது என்ன விடிஞ்சாலே பயமா இருக்கு காலைல என்ச்சு ஓடணுமே காலைல இப்டி பண்ணணுமே அப்டி பண்ணனுமேன்டு
ம் அது தா அதுதா அங்க இருக் இக்கிறவங்களுக்கு இங்க இருக்க முடியாது இங்க இருக்குறவங்களு க்குவாது
அவங்கனா காலைல அஞ்சி மணி நாலு மணி க்கு எந்திர்ச்சி கோலம் போட்டு அவங்களோட கல்ச்சரே வேற மார்ருக்கு நம்மளோட கலாச்சாரங்கள் வேற மார்ருக்கு நம்ம எங்க காலைல எந்திர்ச்சி கோல போட்றோ இது பண்றோ அவங்க வந்து அதெல்லா ஆ நல்லாருக்கு ஆனா வந்து ஒடம்புக்கு நல்லா அது எல்லாமே நல்லதுதானே இது நம்ம ஹே அன்ஹெல்த்தியா தா இருக் குமே ம் ம்
ம் அது அதுதா கிராம வாய் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புதுவிதமா அனுபவத்த குடுக்கு தோழி சொல்ல போனா அதுக்கு எதோ நகர வாழ்க்கைக்கும் இதுக்கு இதுல இருந்துட்டு பழகிட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராம் இந்த இது நக அ நகரத்துலே இருக்கிறவங்க கூட இங்க வந்து இது பண்ணிட்டாங்களா இங்க இருந்து வந்த ஒ அந்த இத பாத்துட்டாங்கன்னா திரும்பியு அந்த இதுக்கு போகும்போது கொஞ்ச கஷ்ட்டப்படுவாங்க இங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசி ங்க யோசிக்கிறாங்க நிறைய பேரு யோசிச்சிருப்பாங்க எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்தவங்கள்லாம் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா திரும்பி போகும்போது திரும்பி அங்க போனும் இப்படி இருக்கு உடனே அப்படி இருக்குமே அப்படின்ற மாறி எல்லாம் யோசிக்கிறாங்க நெறைய ம் ம் சரிங்க தோழி நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம் அடுத்த இணைப்புல நம்ம திரும்பி ஓ நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கலாம்
ஓகே ஓகே ஓகேங்க பாய்ங்க ஆ